ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருங்கங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கே
ஏ வாய்சு உங்களுக்கு கர்
ஹலோ ஹலோ
இருக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க ஹலோ ஹலோ
எங்க்ளுக்கு கரெட்டா கேக்குதா
ஆ கேக்குதுங்க
அ எனக்கு நம்ம முன்னடி பேஸ்னம் இல்லயா அந்த மணி நேரங்களே காட்டிக்கிட்ருக்கு
ஓ அப்புடிங்ளா
அ அதுதா இப்ப தெளிவா இருக்குங்ளா
பண்றீங்க
அ நா இப்பதாங்க தலைசீட்டு வந்த குளிக்க போனு
ஒ ம்
நீங்க எங்யு வெள்ள எல்லா போலீங்ளாங்க
இல்லங்க இன்னு பசங்க இன்னு
அ அப்புடியா அ செரிங்க
என்னா படிக்கிறாங்க கொழந்தைங்க எல்லா
பசங்ளா பெரிய பைய டென்த்து
சேடி
சின்ன பைய வந்து செக்கேண் ஸ்டண்ட் படிக்கிறாங்க
ஓ சேர் சேரிங்க
அதா இன்னு வர்ல ஆமாங்க இன்னு வர்ல பாத்துட்டு வர்லிங்க
ம் அவங்ள பாத்துட்ருத்தாலே உங்களுக்கு பொழுது போயுடுங்க
அ ஆமாங்க
ம் எங் வீட்ல உக்காண் எப்டி பொழுத ஓட்டுறதுன் தெரியாம உக்காந்துருக்க
சேர் சேர் நீங்க படிச்சிட்டீங்ளா
பச்சிகிட்தாங்க இருந்த இப்ப ஒரு வேல இருக்கு அந்த வேலய பாத்துக்குட்ருக்க
சேர் செரி எப்ப எக்ஸாமு
அது அக்டோபர் மாசந்தாங்க
ஒ அப்டியா
அ சும்மா இந்த வாட்டி எழுதி பாப்போ அப்டிங்கற்துக்காக எழுதுற
ம் ம்
அ அடுத்து இது கோச்சிங் க்ளாஸ் போனாதா கரக்டா இருக்கு
ஆம வெளில க்கிறாங்ளா கோ க்ளேஸ்லா வெப்பாங்கள்ள
அ ஆமாங்க நா இப்பதா வந்து காலேஜு முடிச்சங்கறனால எனக்கு நேர கம்மியாதா இர்ந்துச்சு
ம்
இப்ப போய் சேந்தா அது வேஸ்ட்டு ரெண்டு மாசத்துல முடிஞ்சிடு எப்புடியோ
சேர் சரி
அ அதனாலதா இந்த பரிச்ச முடிஞ்சோன புதுசா ஸ்டாட் பண்ணுவாங்க இல்லயா அ அப்ப போய் சேத்துக்கிட்டா எல்லாரு ஸ்டாட் பண்றப்பயே நம்மளு ஸ்டாட் பண்ணிட்லா
சொல்லி் குடுப்பாங்க
அ ஆமா எனக்குமே வந்து ஸ்கூல் போகிறோ காலேஜி போறோ அப்டின்னாதான நம்மக் வந்து முழுமயா படிப் போட்லயா
ஆமங்க
ஆ வீட்ல ஒக்காந்துட்டு நானே படிக்கணு அப்டிங்கிறது வந்து நா நா அதிகமா வந்து எப்டின்னா ஃபோனுக்குள்ளேயே ஃபோக்கஸ் ஆகுற மாரி இருக்கு எனக்கு
அப்டியா
ஆ நா இத்தனைக்கு ஜி பி டேட்டாலா கம்மியாதா போட்டுக்குறே எனக்கு
ஓஹோ
அ ஏன்னா அப்பதா சீக்கிரமா முடிச்சுட்டா முடிக்கவு கூடாது அப்டிங்கிறதுக்காவாது படிப்போ
ம் ஆமா
ஆ இல்லைன்னா சீக்கிரம் முடிச்சட்டோம்னா கூட சரி முடிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு படிப்போ
இப்ப நேர்ல படிக்கிறதுக்கு போய் களாஸ்ல படிக்கிறதுக்கு நெறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்லங்க
ஆ ஆமாங்க
ம்
நானு பழைய பல வருஷ கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையு சேகரிச்சுதா படிக்கிறே
ஏ
ஆ ஆனா இருந்தாலு அனுபவ உள்ளவங்க சொல்லி் குடுக்கக்குல்ல நம்போதுனா நெறைய படி போ நெறைய கத்து
ஆமாங்க உங்களுக்கு எதாவது தப்புனா கூட அவங்க சொல்லி் கொடுப்பாங்க
அ ஹ ஆ மா நானே போய் புக் வாங்கி வச்சிருக்கேனா அதுல வந்து ஒரு ஒரு பக்க வந்து ஒரு ஒரு எது தகவல் இருக்கு
செரி
ந நா அத மறுபடியு வந்து இணையதளத்துல போட்டு பாக்குள்ளதா எனக்கு கரெக்டான பதிலே செல இதுல கெடைக்கு
ம் சேர் சேரிங்க
ஹ ஆமா நீங்க எது படிக்கிறீங்களா
இல்ங்க நான்னா டெய்லியு படிச்சிட்டு இருக்கங்க டெய்லியு
என்னங்க புள்ளைங்களுக்கா அ
ஆ
அவனுக்காக நா வீட்ல இருந்து நா படிச்சிட்டு இருக்கேங்க
ஓ அவங்க உங்களோட வீட்டு பாடங்கள் எல்லா நீங்க நிறைவேத்திட்டு இருக்கீங்களா
வீட்டு பாடோன் இல்லங்க டெய்லியு டெஸ்ட் வைக்கிறாங்க அங்க ஸ்கூல்ல
ஆமா சேரி
ஆமா
டி பி சேர படிக்கிறாங்க பசங்க
ஆமா அதெல்லா கஷ்டம்ன்னு சொல்றாங்கங்க
ஆமாங்க எங்கேர்ந்து கொஸ்டின் எடுப்பாங்கன்னே தெரில
ஆ
அவனால சமூக வலைதளங்கள ஒரு இது பாத்துங்க ஒரு நல்லா சொல்லி தராங்க ஒருத்தவங்க
செரி
ஃபுல்லா என்ன பண்ணிறாங்க ஒரு ரெண்டு மண் நேரத்துல சொல்லி குடுத்துர்றாங்க ஒரு போ ஒரு லெசன் வந்து ரெண்டு மண் நேரத்துல சொல்லி கொடுத்துர்றாங்க நல்லா புரியிற மாரி சொல்லி் கொடுத்துர்றாங்க ஹலோ கேக்குது ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்க ஏ டவரு வுட்டு வுட்டு வருது
அ ஆமாங்க ஒங்க கொரலுஎனக் வுட்டு வுட்டுதா கேக்குது
அதாங்க எடைல சுத்த சுத்தமா பிரேக் ஆயிடுச்சு அப்டே வாய்சு
இங்க காத்து நல்லா பலமா இருக்குங்க அந்த பக்கமு காத்தா
காத்துலதா நா வெளிலதாங்க ஒக்காந்து பேசிட்டு இருக்கே அதா டவரு பிரச்சனையாதா இருக்கு அதா டவரு பிரச்சனையா இருக்குங்க
ஆமா ஆமா சேரி சேரிங்க அ
தெரியலெங்க
அ இப்ப உள்ள கொழந்தைங்கள படிக்க வெக்கிற்துக்கு பெத்தவங்க தாங்க கஷ்டப்பட வேண்டிதா இருக்கு
பாருங்க நேத்தி என்ன பண்ணா ஒரு லெசன் படிக்க சொல்ட்டாங்க ப பறிச்செக்கி படி டீ குடுக்க நேரொ கொடுக்க மாட்றாங்க
ஏ அது செரி எங்க எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார அக்காவு அப்டிதாங்க அவுங்க கொழந்தைய படிக்க வக்கிறதுக்காக இவுங்க படு ச்சிட்டு இருக்காங்க
ஓ அப்புடியா
அ ஆமாங்க அவ படிப்புல உள்ள ஆர்வத்தோட இவுங்களுக்கு தா அவனோட ஆர்வொ அதிகொ
என்ன பண்றது எல்லாரு அவுங்களதானா கேள்வி கேப்பாங்க பையன யாரு கேட்பா
ஆமாங்க சாருல இருந்து கூட படிக்கிற பையன்ல இருந்து எல்லார்ட்டயு பேசி இவுங்கதா எல்லா டேட் டாவு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க
வேற என்னங்க செய்றது பாவந்தான அவுங்க
அத நானு யோசிப்பங்க நம்மலு தா படுச்சொ நமக்கு யாராது இப்டி சொல்லி குடுத்தாங்களா மார்க் கம்மியானா என்ன அடி க்க மட்டுந்தாங்க செய்வாங்கெ
அந்த காலத்துல எல்லாரு படிக்காதவங்கதா அப்ப அம்மாலா யாருங்க படுச்சா இந்த காலதா இப் இப்டி மாறிடுச்சு படிப்பு தா
அ எனக்கே செல நேத்துல ஆச்சுரியமா இருக்கு சில நேரொ அவுங்கள பாத்தா பாவமா இருக்கு
ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து தெருஞ்சுட்டுங்க இப்ப அந்த ஆப் வந்ததுல இர்ந்து
ஆமா
என்ன பண்ணியரா எங்கள்ட்ட ரெண்டு செல்ஃபோன் இருக்கு
அ
ஒன்னு வச்சு அவ ஃபுல்லா அந்த அந்த கதைய கேட்டுட்டு இருப்பா அத வச்சு
அ
செரின்ட்டு ஒன்னு வச்சு நா பண்ணவா அதுல நெறைய எழுதிருப்பாங்க பத்திங்களா
ஆமா
அந்த குறிப்பெலா நீங்க எடுத்துப்பீங்ளா
நா எழுதிட்டு ஒக்காந்த பாருங்க நைட்டு ஒம்போதர மணி வர்க்கு நா எழுதிட்டு ஒக்காந்த பாருங்க
ஐயோ பாவங்க
நா போயி எல்லாத்தையு கேட்டு முடிச்சுட் டு படுத்தாச்சு அதோட அப்புறோ அஞ்சர மணிக்குலா அதே மாரி அலாரோ வெச்சு எந்திரச்சாச்சு
செரீங்க
அப்புறோ நா எழுதி குடுத்த பாத்தீங்கலா
ஆமா
பண்ணுவா பாருங்க
ஓ செரி செரிங்க உங்க கொரலு விட்டு விட்டுதா கேக்குது
அப்புடியாங்க
ஆமாங்க
நல்லாதா கேக்குதுங்க உங்க வாய்சு
அ அ என்னங்க
உங்க கொரலே நல்லா தா கேக்குது
ஆ அப்ப செரிங்க அது போதோ
ம் ஆமாங்க
ஆ ஆமாங்க இப்ப ஏது எனக்கு அ எதுல விட்டோ
இப்ப என்ன பண்ணிட்ருக்கீங்க சும்மாதா இருக்கீங்களா
அ ஆமாங்க இனிமேலதா படிக்கணோ கால்ல இர்ந்து மதியானோ வரிக்கோ படிச்சே
மதியானோ சாப்டது நின்டு இப்போ குளிச்சுட்டு மறுபடியு சாய்ந்தரோ படிக்க வேண்டியதா அ செரிங்க
ஆ நா ஒரு நாளைக்கி ஒரு பத்து பக்கமாது
ஹலோ
ரொம்போ சந்தோஷோ தோழி
ஆ சொல்லுங்க கேக்குதா
ஆ கேக்குதுங்க தோழி
அ உ
நமக்கு நம்ம செயலிலதா எதோ பிரச்சன போல தோழி
என்னங்க
க் நம்ம செயலி யூஸ் பண்றோலயா அதுலதா நமக்கு பிரச்சன போல
ஆமா ஆமாங்க அது என்னது நெட்டு போயிட்டு போயிட்டு தானங்க வருது
ஆ எனக்கு காட்டுதுங்க இங்க அதுதா நமக்கு நல்லா ஒர்க் ஆகல அப்டின்னு காட்டுது
ஓ அப்புடியா
அ ஆமா தோழி நா இப்ப புது ஃபோனு இப்பதா மாத்துனே
ஓப்பிடியா
அ அதுல காட்டுது இதுதா செரியா இதுஆவல அப்டீன்னு
இப்ப நெட் ஒர்க்கு கெடைக்கலன்னு வருதா
ஆ இல்ல அந்த நம்ம நம்ம பயன்படுத்துறோல்லையா இதுதா செரியா வேல செய்யலன்னு வருது
ஓ செர் செரிங்க
ஆ சேரிங்க தோழி
ம் நைட்டு என்ன சாப்பாடு
நைட்டு ஒ நைட்டு இனிமேதா யோசிக்கணு தோழி வீட்ல யா எத்தன பேர் சாப்ட போறோன் யோசிக்கணு ஏனா மாமா வருவாங்களானு இவ வீட்டுக்கு வருவாங்களான் தெரில சாப்ட
அ
ட்டுக்காரவங்க கடைலயே சாப்ட்டு வந்துருவாங்க நைட்டு இல்லைனா அவுங்க வரத்துக்கு பன்னெண்டு மணி ஆயிடு
ஐயோ அப்டியா
ஆமா நானு எங்க மாமியார் மட்டுந்தா அதனால மதியானோ வச்ச சாதமே இருக்கு அதையே நாங்க சாப்ட்டுப்போ
செரி செரிங்க
ஆ மாமனார் வந்தா மட்டு அவுங்களுக்கு தோச ஊத்தி குடுத்தற வேண்டியதா
க்றே நானு என்னா செய்லான் பாத்துட்டுக்கே நைட்டு நேத் தா மாவரச்சே
செரி
இ இட்லி சுட்லாமா இல்ல வாங்கி சாப்ட்டலாமான் பாக்குறே
ஏங்க அதா மாவு இருக்கு சாப் நீங்களே ஊத்தலாமே
சட்னி அரைக்கணுலங்க அதுதாங்க அழுப்பாரு
ஓ செரி செரி செரி கொழம்பு போயி் சட்னி போயி
பொடி இருந்தாலு வச்சு சாப்ட்டுக்வாங்க இல்லாட்டி கொழம்பு இருந்தா கூட சாப்ட்டர்லா
நீங்க ஸ்கூலுக்கு இந்த மாரி கொழம்பு சாதோ அந்த மாரிலா குடுக்க மாட்டீங்ளா
ல்ல குடுப்பமே நே அதாவது கறி கொழம்பு வச்சா குடுப்போ
அ ஓ செரி
மீன் கொழம்பு சாம்பாரு
ஆ ஆ
கொழம்பு மட்டு தா குடுத்துருக்கே இது வரைக்குமே நா
ஓ சேர் சே எது ரசம்லா வச்சுட்டீங்கன்னா ஒங்களுக்கு கொஞ்ச முடிஞ்சுரு ரசோ புளி கொழம்பு அதெல்லா
பசங்க ரசமே எனக்கு பிடிக்காதுங்க ரசமே எனக்கு பிடிக்காது
ஓ செரி செரி நம்ம வந்து எப்பயுமே நான்வெஜ்ஜூ மட்டுந்தா
இப்ப அசது மூணு வேலையு சாப்ட்டுருவே
ஆ
ஆனா இந்த ரசோ மட்டு எனக்கு பிடிக்காது
ம் ஸ்கூலுக்கு இந்த மாரி டிஃபன் லா குடுத்தா கேள்வி கேட்க மாட்டாங்ளா பள்ளில
சப்பாத்தி குடுப்பே இட்லி தோச குடுக்க மாட்டே
ஆ
ப்பாத்தி குடுத்தா எ பசங்களுக் பிடிக்கு அந்த பனீர் பட்டர் மசால் செஞ்சு குடுத்தா சாப்ட்ருவாங்க வாரத்துக்கு ரெண்டு தடவைப்ப அதுவே ஆயிடு
ஓ அப்படியா ஆ நாங்க இருந்து ஸ்கூல்லலா வந்து இப்டி ஸ்
ஹலோ ஆ கேக்குது
ஆ அதா நாங்க இருந்த ஸ்கூல்லலா இந்த மாரி சப்பாத்திலா எடுத்துட் போனா வெள்ள ஒக்கார வச்சுருவாங்க
அய்யய்யோ ஆ
ம் அதெல்லலா டிஃபனு அப்டின் சொல்லிடுவாங்க
டெய்லியு பசங்களுக்கு சாதமே குடுத்தாலு அவுங்களுக்கு கொஞ்சோ போர் அடிச்சிருல்ல
ஆ அது உண்மதா நா தோச பொடினா நல்லாவே சாப்